ஆ நீங்க சாப் டீங்களா என்ன எவ் நா என்ன நால்லா சும்மாதா நா சொன்னே வெளியில இருக்கே
லவ் ஸ்பீக்கர் வராதா
ஆ அதெல்லா வராது தோழர்
செர் நல்ல நல்லா அது போய்டுச்சி தோழர் காவ காடு வந்து கம்பெனி வந்துட்டு பத்து தா தோழர் இப்ப ஒரு ஒரு மணிக்கி வந்து சாப்ட்டோ சாத சாம்பாரு குடுத்தாங்க அ சாப்ட்டோ தோழரே ஆ அவுரு பொண்ணுக்கு பீரியன்ட்ஸு அவர் பொண்ணுக்கு பீரியன்ட்ஸா
அ அ அ
அத ரொம்ப கஷ்டப்படுறாங்க
ஆ ஆ அத பத்திளா தோழர் பெஸ்ட் தோழர் அது அது வேணா அது வேணா ஏன் எப்டி இன்னைக்கி நா என்ன பண்ணுனா தோழரு காலை ஒனா காலயில எழுந்து ஒன்பது மணிக்கெல்லா எழுந்து டீ காஃபி எல்லா சாப்ட்ட தோழர்
ஆ டீ காசு இது இது இதுப்போய் இது இது இது இது இப்ப இப்ப இரு இரு இரு இத பேசமோதே இத அத கட் பண்ணுவாங்களா
ஆமா தோழர்
இன்னாதல சொல்றீங்க பைமாக்குது தப்ப பேசக்கூடாதா தோழரு அ
இல்ல சொல்லுங்க தோழர் நானு வீட்ல இருந்து டீ காஃபி சாப்ட்ட தோழர் அப்டியே ஃப்ரெண்ட்ஸு கூட வெளில போனே எனக்கு இப்ப இன்னிக்கி நாள் நல்லா இருந்தது எனக் கு ஹாப்பியா இருந்தே இன்னிக்கி ஆ வீட்ல இருக்குறவங்களுக் கு எல்லா வெளில சாப்பாடு நா வாங்குடுத்தே வீட்ல உள்ளவுங்களுக்கு வீட் ல இன்னிக்கி சாப்பாடு செய்ல தோழர் அதனால வீட்ட இல்ல கொஞ்சோ மதருக்கு கொஞ்சோ வெளில போயிட்டு வந்தாங்க அதனால வெளில வாங்கி சாப்பட சொல் டாங்க எங்க அம்மா ஆ அப்பாக்கு அம்மாக்கு புரோட் ட்டா வாங்கிகுடுத்தே தோழர்
நல்லா இருந்துச்சா தோழர்
ஆமா நல்லா இருந்துது தோழர் இங்க ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க புதுக்கட ஆ எங்கன்னு பாத்தியா ஆமா எங்கமே எங்க வீட்டுக்கு எதிர்க்கிலே ஒரு கட தோழர் அது போரு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா இருஞ்சி காசு பாத்தீங்க அப்
எல்லாரு வாங்கிகுடுக்கனு தோழர்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வாங்க நம்ப ஊருக்கு வாங்க நம்ம பய்சி பண்ணி சாப்ட்டுக்கலா
ஆ சேரி
ஆ ஆ ஆ எப்டி வொர்க்காலா எப்டி இருக்குது உங்கள்து என்னதா பண்றீங்க ஆ சொல்லுங்க
நல்லா ஒர்க் மேல ஒர்க்கால்ல நல்லாதா போது எதுவு பிரச்சனை இல்ல பராப்லோ வந்தாலு எது இருந்தாலு பாத்துக்கலா அது மட்டு சொன்னா நம்ப ஒர்க்கு படிப்படியா போலா
சேரி சேரி ஓகே தோழர் சம்பளந்த
ச்சு இரு என்னாச்சு பிரச்சனை நஞ்சுனா அத பாத்துக்கலா வாடா பாத்துக்கலானு சொல்லிட்டா அந்த பிச்சனை அது இப்ப நம்ப பாத்து பயந்து போகு
ஆமா தோழர் கண்டிப்பா எனக்கும் பாருங்கலே எனக்கு நெறைய ஆ பிரச்சனைகள் எல்லா இருக்கு நா யாருக்கிட்டயு சேர் பண்னுவேனு கேட்டா என் நண்பர் கிட்ட அப்டியே ஷேர் பண்ணதா செய்வே என்னான்னா என்னா பண்றதா இருக்க அடுத்ததா வேலைக் க்கின்னா என்னா பண்றது வேல விசியமா என்னானு ராஜேஷ் பண்னா இப்போ ஒரு ஒரு அடுத்த லெவலு போனு அ அடுத்த பொசிஸ் அடுத்தது போலான்னா ஒரு ஷாப் மாரி ஒன்ணு வைக்காலானு ஒரு ஐடியா இருக்குது
பசு சூப்பர் சூப்பர் தோழர் தோ நல்ல அ பிசினஸ் தோழர் நல்ல பிசினஸ்சு ஓன் பிசினஸ்
ஆ ஆமா ஆமா தோழர் இப்ப மத்தவங்கின்ன வேலை செய்றது நம்மளுக்கு பெனிபிட் இல்ல
பெனிபிட் இல்ல தோழர் கொஞ்சமா இல்ல தோழர் சத்தியமா இல்ல ஒன் ரொம்ப ஒரு கொஞ்சோ பிசினஸ் நம்ம கொஞ்சோ சா காசுக்கு சே த்து வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்புச்சா படிப்படியா முன்னேறலா இந்த கம்பென்ல முன்னேறவே முட்ல தோழர் அப்படிதா அக்க அப்ப அப்பித்தா
ஆமா தோழர் இப்ப இருக்கிற ஆ இப்ப இப்ப இருக்க சோ இப்ப இருக்க மக்களுக்குனு ஏதாது டீ காபி அது மாரி எதிர்பாக்கறாங்க எங்க யாச்சு வெளில போனா சரி இங்க நல்லாருக்கு அது மாரி ஐ அப்டியா பண்ணே தோழர் அது மாரி பண்ணி ஒரு எடுத்து பண்லா நம்பளே ஒரு கைத்தொழில எடுத்து நம்ம
ஆ பரவால தோழர் அட்லீஷ் நமக்கு யூஸ்புல்லா இருக்கு லைப் லாங் யூஸ்ஸாகு யூஸ் புல்லா இருக்கு கம்மியல்லா யூஸ் ஆக
அதுதா நா என்னா சொல்றேன்னா உங்க நீங்க கூட உங்களுக்கு நா ஏ ஏதாச்சுனா அப்ரோ நீங்கலு எடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு நா கருத்து பெரிய உங்களுக்கு நா சொல்றே
ம்
ஆமா இப்ப பாத்தீங்கனா உங்களுக்கு வண்டின்னா எது மாரி வண்டி எனக்கு பிடிக்கும்னு கேட்டங்கன்னா இப்போ நானு அ ரோனினு ஒரு மாடலு ஒன்னு வச்சுருக்கறே டு டோ வாகனம் ஆமா வண்டி வரு வாகனோ ரோனினு பேரு
ஆ இப்போவே நல்லாருக்கா வண்டி எல்லா எப்பிடி எவ்வளோ வாடி இத் தோழர்
சொல்லு அது என்ன சி சி எரநூத்தி இருவத்து இருவத்தஞ்சுதா லாங்க அப்படின்ம போ ஆமா ஆமா ஆமா தோழரே அ பிளாக் கலர் தோழர் அது
ஓகே எப்பிருக்கோ அது நல்லாருக்கா வண்டி
வண்டி நல்லாருக்கும்ன்னு தோணுது பிக் நா பிக்கப் எல்லா நல்லாருக்கு தோழரே இப்ப இங்கிர்ந்து நாங்க ஆ ஓட்ரன்டுர்லா இங்க இருந்து லாங்கார்ச்சு பாத்தீங்னா லாங்கா ரொம்ப டிரவல் பண்ணி பாத்தா நாப்பது வகை இங்கேலோ ஆ ஆ அது செக் பண்ணி தா தோழர் நா சொல்றேனே ஒங்ககிட்ட நல்லா வண்டி வந்து ரோனியோ நல்லா வன் டு புல்லட் பாத்தீங்கனா ஒரு புல்லட்டு பாத்தீங்னா மத்தவங்ககிட்ட ஆ நல்லா இருக்காம்பா வண்டி எல்லா வச்சுனு ஆ ஆலு வொயிட் சாத்தமாருக்கு ம்ச்
ஆ உங்களுக்கு எப்டி இருக்கு தோழர் இந்த வண்டிக்கு உங்களுக்கோ செட் ஆச்சா
ஆ மண்டிக்கு எனக்கு செட் ஆமா வண்டிக்கு எனக்கு செட் ஆயிர்ச்சி போல அதே புல்லெட்டு மூன் அது சின்னதா சின்ன புல்லெட் மாரி சொல்வோ சின்ன புல்லெட் மாரி சொல்வாங்க தோழர் அது கீழ ஒரு அஞ்சு கீரு இருக்கு இப்போ நம்போ வ சீட்ல ஒக்காந்தா முதுகு வலி அது மாரி நமக்கு தெரியது சீட்டே ஸ்மூத்தாருக்கு நல்லா இருக்கு ப்ச் அந்த மாரி மாடல் புதுசா லான்ஞ அ ஆ ஒன்னு ஒன்னு ஒண்ணு அறுவது ஒ ஒன்னு ஒண்ணு அறுவது தோழர் அது வண்டி எங்அப்பாட்ட எங்க அண்ணந்தா அவரு வச்சிருக்காரு அவரு தா வாங்கனாரு ஆ இவரு அ அவரு அவரு வெளிய ஒர்க் பண்றாரு நா தா நாதா ம் அ ரொம்ப ரொம்ப நே நேரமா நா தா யூஸ் பண்ணிட்டு ட்றன் தோழர் ஆமா
செரி ம் செரி
ஓகே ஓகே அப்போங் அப்போ என்ன ஆ எ அம்மா அப்பா எல்லாம் நலமாக இருக்காங்க தோழர் ஒங்க வீட்ல எப்டி சொல்லிருந்தானா
அவுங்க நல்லாக்றாங்க அவுங்க எங்க அம்மா அப்பா எல்லா தம்பி எல்லா ஊர்ல இருக்குறாங்க என் தம்பி அங்க வொர்க் பண்றா அவுங்க அம்மாப்பா பாத்துக்குறாங்க நா இங்க சென்னைல ஒர்க் பண்றே
ஆம்மா இப்ப பாத்தீங்கனா வீ வெ வீட்லருந்து தனியா இருக்கறதுக் ரொம்ப கஷ்டமாருக் ஏனா தனியா வேல செய்ரென்ட்டு திடீர்னு ஞாபகோ வரா எல்லா இருக்கு தோழரே ஏனா நானு அதும் வச்சிருக்கே அந்த மாரி
ஃபஸ்ட் டைம் அப்ப அப்பின்ச்சி ஃபஸ்ட் டைம் அப்டின்ச்சி ஒரு அஞ்சு மாசோ இன்ச்சி மே பி உங்கள்க்கு எப்டி பிரிய எப்டி ம மிஸ் பண்றமே செரி நம்ப தனியா இருக்கோமே சேரி போக போக பழிகிச்சி தோழர்
அதுதா நானு சொல்ற தோழர் ப்ச் அது தனிமைல இருக்கு போது நம்ப என்னானா வேல செஞ்சி வரோ இப்ப தண்ணி கு எடுத்து குடுக்குறத்கு கூட ஆள் இல்லேயே எப்டி இருக்க சாப்ட்ட கீப் கேக்கற்துக் கூட ஆள் தே ஏனா பே அ தனியா ரூம் எட்த்தாலே அது ஒரு ப்ச் கொஞ்சோ அந்த மாரி மனையாள்ட்ட இருக்கு நம்மள்க்கு ப்ச் என்ன சொல்றீங்க அது நீங்க நீங்க அது சோ அது கரெட்டா நா சொல்ற பாத்தா அந்த மனால் தொடக்றன் செய்யு ஆ அது இருக்கு இப்ப நம் பாத்தீங்கனா நம்போ படோ ஏனா படோ நா பாத்தனா
கொஞ்சோ ரிலீஸ் ஆகு தோழர் ஒரு படோ ஒரு படோன் பாத்தீங்னா நல்லா இருக்கு நல்ல நல்ல படமா உட்றாங்க லவ் ஸ்டோரி உட்றாங்க ஆ அது தா அனிமை உட்றாங்க படோ நல்ல தமிழ் தமிழ் படமா உட்றாங்க பா பாருங்க அது பாத்தாவே நீங்க த னிமை இல்லன் சொல்ல மாட்ட நம்ப படோ பாக்றோ ஜாலியா இருக்றோ சாப்ட்டு ஜாலியா ரூம்ல ஒக்காந்துர்ப்போ ஒட்டல்ல
அதுதா நீங்க சொல்றத் ஒரு வாட்டி நா ட்ரை பண்ணி பாக்களானு இருக்கே ஏனா இப்ப சொல்றீங்க அத நம்ம ட்ரை பண்ணி பாக்கலா அப்டின்னு இருக்க
இப்ப கூட தந்தைய மூணு பெட்டு இருக்கு தோழர் நா மட்டுந்தா இருக்கு இந்த மூண் பெட்டு இருக்கு நா மட்டுந்தா இருக்க மத்த பக்கத்து பெ பத்து பே ப பக்கத்துல புதுசா வண்டுக்கறாங்க பே
இப்ப எங்க வீட்ல பாத்தீங்க நாலா மா அப்பா அம்மா ஆய்ருவாங்க கீழ நா இருப்ப வலை வேல முடிச் சொன்ன கீழனா இப்ப சாப்டும்போது மட்டு மேல போய் சாப்டுவாங்க தோழர் ஏன்னு கேட்டன் னா நா தனியா இருந்துதா பழங்கின ரொம்ப வெளிலல்லா ஆ சுத்த சுத்தமட்ட தூங்க சொன்னாங்க தூங்கதா செய்வ தூ கந்தா நம்மளுக்கு ஏனா யான்னு கேட்டா சிலவங்களுக்கு வெளில சுத்துனா நல்லாருக்கு
சேரி உங்களுக்கு நைட் சிப்ட்டு ஓகே உங்களுக்கு எப்டிங்க தோழர் கோயல் ஷிப்டு பி ஷிப்டு மூன் ஷப்ட்
இல்ல தோழர் மூண் ஷிப்ட் ஆ மூணு மாடி மூணு மு மூணு மாடி இருக்கு தோழர் ஷிப்டுன்னா இந்த மாரி ஷிப்டு இருக்கு ஏ பி சி இருக்கு
அத தோழர் இருங்க தோழர் ஆ மூண் ஷிட்ல எது தோழரு புடிக்கு
மூண் ஷிப்டுல சி ஷிப்டு தோழர் நானு சி ஷிப்டுனா அசம்பிள் பண்றமா இந்த மொபைல் எல்லா அசம்பள் பண்ற மாரி ஒண்ணு இருக்கு தோழர் அது ஆ மொபைல் இந்த டிஸ்ப்ளே மாத்துறது எம் எல் பி மாத்றது ஆ யு எ டி ஒண்ணு யு எ டி டூ அதெல்லா மா ட்றது ஆ எ ரிசிக்குற ஸ்டாக்கு ஆர்கா ஆர்க்கு ஸ்பீக்கர் ஒன்னு பிக் ஆமா இதெல்லா அசம்பள் பண்ணி மாட்றது ஒரு ஒரு நாளைக்கி பத்து யூனிட் குட்த்துருவாங்க முப்பது யூனிட் உள்ள இருக்கு‌ ஒரு இருவது இருவது யூனிட்டுனா வெளிலந்து அவுட் பண்ணிர்ணு வெளி வெளியேற்றது வெளியேற்றதுனா வெளி வெ வெளியேற்றணு இப்ப நேத்த நா பண்ணி பாத்தா ரொம்ப இப்ப எல்லா டூரான் கனெக்டர் அதெல்லா நம்மதே பண்ற மாரிக்குது ஒரு அஞ்சுதா நா பண்ண
ம்
ஆமா அந்த அஞ்சதா பண்ண அ இ நேத்து வேற ஒன்து ப்ராப்ளம் பண்ட்ட தூக்கத்துலே என்னா பண்ட்டேன்னா இந்த பிரண்ட்டு கேமரா இருக்கு பாத்தீங்கன்னா
ஆமா
ஆமா அது ரொம்ப தூக்கத்தில இழுத்துக்கிற போல கேமராவே கட்டாய்ட்டு கனெக்ட்டர் கட்டா ச்சுச்
ச்சிச்சா என்னாய்ச்சு
ஆமா நேத்து வேற அது வர திட்டினாங்க செஞ்சாங்க இன்னா நீங்க என்னா வேலை பாக் க்கறீங்க நா ஆக்சுவலா நா பராசஸ் டைம் தலைவர் தோழரே எப் ஐ டி பி ஆறில்லா ப்ராஸஸ் ஆமா ஆமா அம் ப்ராசஸ் எ டேட்டா என்ட்ரி மாரி டிதா அங்க மேன் ப மேன் ஆளுங்க தேவலன்னு நா கொஞ்சோ அவ உதவியா இருந்தே
ஓ அங்க தேந்தன் இல்ல ஒத்த இல்லைனால அங்க போய் எ ஹெல்ப் பண்ணிங்க ஒ
னா பராசஸ்லான்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்க நா பண்ணே எல்லாமே தெரியு எனக்கு இது நீங்க அந்த லைன்ல விட்ட நா பண்ணுவே என்னா லைன்ல விட்டா இப்ப பண்ணுவே ஏன்னா மத்தவங் நா கேள்வி கேட்கறதா ஏ வேல ப்ராசஸ் ரெ பி டி பி ஆர் இ னு லேப்ல ஆமா தோழர்
ம்
நெறைய யூனிட் வரு யூனிட்லே நெறைய யூனிட்ல கிராக்கு வந்து கிழிஞ்ச மாரி வரு அந்த ப பேப்பர் கனெக்டர் மாரி ஒன்னு இருக்கு அதுக்கு இதுக்கு தந்த மாரி ஒன்னுதா வரு அது அது ஆ அது கேக்க தேரற மாரி இருக்கு அது என்னா பண்ணு டெஸ்ட்ல போட்டு பாஸ் பண்ணிய வுட்டு செஞ்சு அது அது அப்டி ஆவலைனா வேற கனெக்ட்டர் வந்து அந்த பொருளை எடுத் து இந்த பொருள போட்ட நல்லா இருக்கு அதெல்லா பண்ணுவோன்னு தோழர்
செரி செரி இது டைம் ஆயிச்சு
ஆ ஓகே தோழர் நன்றி உ உங்களோட பயணத்துக்கு ரொம்ப நன்றி தோழர்
ஓகே ஆக்கித் தலதி கட்பண்டா